ஹலோ வணக்கங்க
டி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க எத்தன முற கேப்பீங்க எப்டி கீங்க எப்டி இருக்கீங்கன்டு ஒரு ஒரு முறை எப்டி இருக்கீங்க எப்டி கீங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க
ஏங்க வேற எப்டி பேசுறது ஆரம்பி கிறது
ஆர்நீங்க எடுத்தோனே சாப்ட்டியான்னு கே கேளுங்க
சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டங்க தோச வெங்காய சட்னி எங் வீட்டுக்கார் என்னேய்ப்ப ரொம்ப புகழ்ந்துட் போயிட்டார் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்ட்டு
வாவ் நானுங்க தக்காளி வதக்கி தக்காளி வெங்காய வதக்கி சட்னி புதினாலா போட்டு நல்லா இருந்தது அ நைட்ல எப்யு டிஃபன் தாங்க இட்லி தோசதா அ ரைஸ் எடுக்கிறதில்ல மோஸ் தா
உம் உம் உம் நானோ அதேதாங்க நாக மோஸ்ட்லி ரைஸ் எடுக்கு மா டோ எடுக்க கூடாது அந்த சிசு சிசுவேஷன்ல இருக்கிறங்க நானு
அப்டிங்ளா எனக்கோங்க கொஞ்சோ ஹெல்த் கண்டிசன்னா செரினு சொல்லிட்டு நானு வந்து ரொம்ப இதுக்குள்ள போறதில்ல
உம் உம் ஹெவி ஃபுட் எடுக்குற ராத்திர்லா ரெண்டு தோசைன்னா ரெண்டு தோச தா
ஆமா நானு கட்டுப்பாடுங்க மூணு மூணு இட்லி அவ்ளோதா கட்டுப்பாடான சாப்பாடுதாங்க
ஒரு கிளாஸ் பால் குடிப்பங்க குடிச்சிட்டு நைட்டு பத்து மணிக்கு போல ஷார்பா படுத்துருவங்க தூக்கம் வருதோ இல்லையோ மோஸ்ட்லி நா செல்லு யூஸ் பண்ண மா ட்டே ஆஹ் செல்லு உபயோகமே அ திகமாக பயன்படுத்தவே மாட்டே நானு அஹ அதிக நேரம் பாக்க மாட்டே இந்த வீடியோங்க பாக்கற அது அதெல்லாம் பாக்கரதலா எனக்
யோ நா அதுதாங்க பண்றே பதினொன் ஆவும் அப்புயும் தூக்கம் வராதா ஃபோன் எடுத்துப்பேன் சும்மா ஏதாவ்து பாத் து யூடியூப்ல பாத் துக்கிட்டு அப்டியே போய்டுங்க டப் பன்னெண்டாயிடும் எனக்கு நா அத ரொம்ப தப் பு பண்றதே அதுலதா
உம் உம் உம் ஃபோன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க இன்னிக் கொஞ்சோ கண்ட்ரோல் பண்ணுங்க அ இங்க பாருங்க என்ன மாரி பண்ணுங்க ஃபோன் பாக்காதீங்க ஒரு சாங்ஸ்ஸோ வீடுவே இப்ப உங்களுக்கு ரொம்ப புடிச் சா ஆக்டரோட சாங்ஸோ இல்ல இளயராஜா சாங்ஸோ சொர்ணலதா சாங்ஸ் இமான் இட்ஸ் நறைய் ய உறவம் பாருங்க எதுனா ஒண்ணு போட்டு பக்கத்துல வச்சிருங்க பாட்டு கேளுங்க நல்ல பாட்டு கேளுங்க இல்ல எதுனா உங்க காமெடி எதுனா புடிக் கன்னா அது போட்டுட்டு கேட்டுன் பாத்ட்டு சிரிச்சுட்டு இருங்க அப்டி வேணா மைண்ட் ரிலாக்ஸ் ஆவும் நீங்க வந்து அதே ரொம் ப நேரம் ரோட்டினா கைய இப்டி இப்டி வச்
ஆமாங்க கை வலிக்குது ஒரு பக்கம் கண்ணு போது நறைய ப அது தெரியுதுங்க தெரிஞ்சே செஞ்சுட்டு இருக்கே அதே தப்புதா ஓகே இது பாக்க கூடாதுன்னு நெனைக்கிற ஆனா எனக்கு வேற ஆப்சன் வந்தா என்ன பண்றது போன்லயே போயிடுதுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு
நம்ம குழந்தைங்கல திட்றோம் செல்லு யூஸ் பண்ண கூடாதுன்ட்டு நம்ம மட் நம்ம என்ன பண்ணிட்ருக்கோம் அதேதான் பண்றோம் ஐயோ இன்னிக்கு ஒரு இதுப் பாத்தங்க செல்போன் பாத்துன்னே ஒருத்தர் ரோட்ல நின்னுக்கிறாரு ஒரு குடியாத்தத்துல பஸ் ஸ்டாண்ட்ல திடீர்னு செல்லு கீழ போட்டுட்டு நேரா போய் லாரில படுத்துட்டாருங்க அந்த லாரி நேரா போய்ட்டு உடம்பு மேல ஏறி இறங்கிடுச்சுங்க அவ்ளோதாங்க ஸ்பாட் அவுட் திடீர்னு ஏன் அப்டி பண்ணாருனு தெரியலங்க திடீர்னு ஒரு இதுலல்லா அப்டியே பரபரப்பா போயுனுகுதுங்க அந்த இதுல பாத்தோனே பஸ் எனக் தெருஞ்ச பஸ் ஸ்டாண்டு் தான் அது
நெஜமா போன் வந்து பிரெய்ன் வந்து ரொம்ப ச்
ரொம்ப கஷ்டமாயி போச்சுங்க ஆமா ரொம்ப கஷ்டமாய்டுச்சு பாத்தோனே வித்தின் டூ மினிட்ஸ்ல நடந்துர்ச்சுங்க அது செல்லு எடுத்து இல்ல இல்ல அவுரு வேணுன்டே பண்ண மாரிதான் இருக்குது அந்த வீடியோ பாக்கும்போது அஹ் தானா பண்ண மாரி இல்ல வேணும்டே பண்ண மாரிதான் இருக் கு அது அட்டன் பண்ணிருக்காரு போலருக்கு ஆஹ் காயோ ஓ செல்போன் வச்சிருந்தாரு கையில யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தாரு நடந்து வந்தாரு டக்குன்னு பேக்ல வாச்சா பாக்கெட்ல வச்சாரு அப்டியே ரோட்ல படுத்துட்டாரு லாரி வர்றது பாத்துனே லோ லாரி காரு நிறுத்த டக்குனு நிறுத்த முயற்சி பண்றாரு அது ஒரு மாரி ஆஹ்
ஏன்னா அது பெரிய வ வண்டில
ஆஹ் ஆமா இல்லைங்களா அதுதான் அது கொஞ்சோ வேணும்ட்டே படுத்தாட்டாருங்களீங்களா நடந்து வந்திருந்தாரு கூட தெரிஞ்சிருக்காது படுத்துட்டதுனால வந்து நேரா கழுத்து வச்சு படுத்தாருங்க ஆனா கழுத்து மேல ஏரல உடம் உடம் நல்லாயிருச்சு சரி அபி பாத்தங்க மத்யானத் எனக்கு என்னவோ அவ்ளோ கஷ்டமாயிச் ஏங்க
இப்படி ஒரு வீடியோ நானுங்க பாத்துடறனா அன்னைக்கு ஃபுல்லா ஓடாது. இந்த நடக்கிற கொடுமைங்கள்ல்லா பாத்தாலே பயமா இருக்குதுங்க நெஜமாலே
என்னதா எப்டி பண்ணாலு அவ்ளோ கஷ்டமா இருக்கு போங்க என்ன பண்றத தெரியலைங்க இதெல்லா பாக்க பாக்க க
உம் பயோ தாங்க வருது
உம்
புரவு
அத பாத்துட்டு தாங்க அது இன்ஸ்டாகிராம்ல காட்னா எ பைய்ய இன்னைக்கு
அய்யயோ ப்பா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணனு வச்சுக்கோங்க இந்த வன்கொடுமை அந்த வன்கொடுமை இதுல அது இதுல ம் அந்த கம்ப்ளைண்ட் பாத்தாலே இன்னும் பாரோ மாயிடுது நம்ப ஒரு ரிலாக்சேஷன்க்காகதா ஃபோன் பாக்குறோ இருங்க நம்மளுக்கு இப்ப மைண்டு வந்து கொஞ்சோ வை வீடு வேலல்லா இருக்கு பொன் பெண்கள் வந்துட்டு கஷ்டப்படறோமே சொல்லி கொஞ்சொ ரிலாக்சேஷன்காக அந்த ஃபோன எடுப் ஃபோன் எடுத் தா அதுல அத விட பயங்கரமா க அதுல இன்னு அப்செட் ஆயிடறோ ஐயோ இதுக்கு நம்ப வீட்டு பிரச்சனயே போகலடா போயிடற மாரி வெளி உலகத்த எட்டி பாத்தாலே பக் குன்றுருக்கு
ஹ ம் அப்படிதா இருக்குது போங்க என்ன பன்றது
முடிஞ்ச வரைக்கு நா அந்த மாரி நியூஸ
இப்ப நா எதுக்கு இதெல்லா சொன்னன்னா உங்களுக்கு செல்ல பாக்குறதுனாலதா நானு இவ்ளோ மனசு கெட் டு போச்சு இன்னக்கி மனநெலையம் மாறி போச்சு நா பாக்காதே நல்ல விஷ்யங்களுருக்குங்க நல்ல விஷ்யங்களுருக்கு கெட்ட விஷ்யங்ளு இருக்கு நெறைய பென் பண்ணக் கூடாது ஓக்கேங்ளா நம்ம வீடோவை நம்ம கரெக்டா பாத்துக்கணு நாடு கரெட் டாயிடு நம்ம வீட்ல என்னா நடக்குது நம்ப ஹஸ்பண்ட் எங்க போறாரு எங்க வராரு புள் ளைங்க எங்க போது எங்க வருது என்ன சாப் புர்றாங்க அத அவுங்கள நம்ம மெயின்டன் பண்ணிட்டொன்னா நம்ப அவுங்கவுங் ட்டா பாத்துட்டு அவுங்கவுங்க வீட்ல எந்த பொட்ட பசங்க எங்க போறாங்கனு ஒரு பொண்ணுக ஒரு அம்மாக்கு தெரியாதாங்க என்ன கொடுமதா நடத்துனாலு ஒரு பெத் த்தவுங்ககிட்ட ஒரு பொண்ணு சொல்லாம வெளிய போலாமா அப்புடியே போனா கூட ரெண்டு நிமிஷொ கட்டு பொ பொட்ட பசங்ல தேட்ணுமா இல்லயா எங்க போனாங்கன்ட்டு அதெல்லா பாக்கனுங்க பாக்காதேயே மத்தவங்கள கொற சொல்றது வந்து தப்புதா கண்டிப்பா வந்து இதெல்லா வந்து பேச வேண்டி சு சுச்சுவேஷன்தா பாக்கணு என்னதா இருந்தாலும் கொழந்தைங்க கொழந்தைங்கனாவ் பாத்துதா பெரிய பசங்ளா இருந்தா கூட எங்க இருக்கிங்கப்பா என்னப்பா பன் பண்றீங்க எந்த எடத்துல இருக்கீங்கன் இப்போ செல்ஃபோன் இல்லாத எட எங்கருக்கு
ஆமாங்க அது உண்மதாங்க
ஒரு முற லெ லெட்டர் எழுதிப்பாங்க
அது நெனச்சு பாருங்களே அந்த காலத் ல எப்டி வாழ்ந்திருப் ப்பாங்க இப்ப இவ் இவ்ளோ இன் இன்பர்மேசன் இருக்கும்போது இவ்ளோ தப்பு நடக்குது, அப்ப வந்து கண்டே பிடிக்க முடியாதுல்லங்க. யாரு பண்ணாங்கன்றதே இப்ப கண்டுபிடிக்காத சுச்சுவேஷன்ல அப்பியு தப்புதா நடந்தது இப்ப சிசிடிவி கேமரா கேமரா எல்லா இடத்லியு இருக்கு அப்பியும் தப்பு தப்புதா நடக்குது என்ன எந்த உலகத்துல இருக்கோன்னு தெர்லங்க ப ஒரு பயம் இல்லாம வாழ்றானுங்க ஏனா மாட்டிப்போனு தெரிஞ்ச பண்றானுங்ளா எனக்கு அது ஒரு டவுட்டு மாட்டிப்போன் தெரிஞ்சே தப்பு நடக்குதா, இல்ல வேணுனே பண்றானுங்ளா இது எனக்கு ஒன்னு புரில
அது ஒரு பக்கந்தா இத குடி வேற குடிச்சு குடிச்சு சாவறாங்க பாருங்க அது இன்னு குடி போதைல எப்பதாங்க அந்தெல்லா மாறப் போறாங்கனு தெரிலங்க என்னாதா குடி நிறுத்தனா கூட பெண்கள் ரொம்ப கஷ்டப்பறாங்க இன்னிக்கி பக்த்துவீட்டு பொண்ணு அப்டி அழுதுச்சு வந்து ஐயோ எங்க வீட்டுக்கார் டெய்லி குடிச்சு வரார்க்கா கண்ணு மண்ணு தெரியாத வீட்ல எதுக்குமே ஒருபா கூட தரமாட்டுகறாரு எ கொழந்தைங்கள வச்சு நா எப் எப்டி வளக்குவ ஒரு பால் பாக்கிட் கூட நா எப்டி வாங்குவ எரநூறுபா மனசார எடுத்துன் போய் குடிச்சிட் வந்தராரு அந்த எரநூறுபாக்கு கஷ்டப்பட்றேனு ஒரே அழுக் கா அந்த பொண்ணு
என்னதா போங்க பயமா இருக்கு வாழ்றதுக்கே பயமா இருக்குதுங்க என்னது ம்
என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு வாழ்கைய வாழ்ந்துட்ருக்குறதா இருக்குது அடுத்த நிமிஷ நெரந்திர கெடையாதுதா என்ன எது நடக்காது ஆனா ஏ வாழ்ந்தற வரையு நல்லா வாழ்ந்துட்டு போயிடலாமே என்றத எல்லாரோட அப்டி எண்ணமோ
நம்ம உஷாரா இருக்குணுங்க இங்க பாருங்க என்னவோ நடக்கட்டு நம்ம வந்து உஷ ஷாரா இருக்குணு இது தப்புன்னு தெரிஞ்சா அந்த இடத்துக்கு போ கூடாது இந்த இடத்து இந்த நேரத்துல போ கூடாது முடிஞ்ச வரைக்கு நம்ம செல்ப் கண்ட்ரோல்னு ஒன்னு இருக்
ங்க ஒன்னு இருக்
அது இருந்தாலே ஒன்னு போதுங்க
ம் நல்லொழக்கம் ஒரு மா தனி நபரோட ஒழுக்கோ மட்டும்தா வந்து ஒரு நல்ல ஒரு கெட்டது நடக் க்காம பாக்கு நம்ம அந்த தப்பு செய்யக் கூடாது அது நம்ம செய்யக்கூடாது நம்ம கண்ட்ரோலாகாணு நம்ம மனநில அடக்க அடக்க வந்து வரணு அது இல்லாதவர்கள்தா வந்து ஒரு சொச்சுவ இப்ப திருடுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு சுச்சுவேஷன் மூலியமா த்திருட்றங்க நக கி பிச்சிட்டாங்க காதுல க கையில பிச்சிட்டாங்கன்றவங்க வந்து ஒருத்த ஒரு சிலர் வந்து குடிக்காரங்க குடிக்காக எடுப்பானுங்க ஒரு சிலர் வீட்டு சுச்சுவேஷ்
பாவல்லங்க இப்போ அவங்கள அது கஷ்டப்பட்டு வாங்கிருப்பாங்க அந்த நக இல்லையா அத எடுக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு பயமா இருக்குதுங்க வெளியே
ஆமா நேத்து ஒரு நேத்து ஒரு படம் பாத்தங்க அது பாத்து த்தங்க சொல்றே ஒரு கர்ப்பிணி பெண்ணு ஒரு படத்துல அது செயின் சேசிங் பண்ணிருக் க்காங்க அன்னைக்கு அந்த குழந்த குழந்த அது என்னானே பாக்கல அவுங்க பிரெக்னென்ட்டா இருக்கிற பொண்ணான்றதுலா பாக்கல அவங்க
எப்டிதா அப்டி இருக்கானுங்களோ கொள்ள அடிக்கிறானுங்க அஹ்
அந்த பொண்ணு கீழ விழுந்து அடிப்ப ட்டு அந்த குழந்த டெத்தாயி அந்த குடும்பமே வேற மாரி ஆயிடுச்சு
அச்சச்சோ உஹ்ம்
ஏத்துக்கனு அது உண்மயதா படம்ன்னு எடுக்குறாங்க உண்மயதா உண்ம நடக்கறதுதா எடுத்திருக்காங்க உம் என்னங்க பண்றது ஒரு ஒரு துவு வந்து வாழ்றதே ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க எந்த நேரத்தில எது நடக்குமோ எந்த நேரத் இது நடந்துருமோ அது யோஸ்ச்சு யோஸ்ச்சே நம்ம ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்குது போங்க மனுஷன் நம்மன்ன நைன்டிஸ் கிட்ஸ்ல்லா ரொம்ப நெஜமாவே ஒரு
கிப்ட்டுங்க கிப்ட்டுங்க அவுங்கல்லா எந்த ஃபோன் இல்ல நல்லா ஜாலியா விளையாடிக்கிட்டு ம் நன்றிங்க நம்ம அடுத்த கால்ல வந்துட்டு நம்ம சைல்ட்ஹுட் டேஸ் பத்தி பேசுவோம்
கண்டிப்பா கண்டிப்பாங்க உங்களோட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க நீங்க கால வந்து நீங்க நீங்க கட் பண்ணிக்கங்க நன்றிங்க நன்றி நீங்க பேசுனது ரொம்ப யூஸ் ஃபுல்லா இருந்துச்சுப்பா ரொம்ப தேங்க்ஸ்பா கட் பண்ணிக்கு என்னப்பா